ல்லா இருக்கீங்களா
க்கம் நா நல்லாருக் க நீங்க எப்டி இருக் ஆ எப்டி இருக்கீங்க
நா இப்ப வந்து நம்ம ஆ ஒ இது ஆரோக்கியமான உணவு பழக்கத்த பத்தி நம்ம அன்றாட வாழ்க்கையில எதெல்லா பத்தி பேசலாமா நம்ம இப்போ
கண்டிப்பா கண்டிப்பா பேசலா ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம்னா என்ன சொல்றதுன்னா நம்ம எப்போதுமே அ எப்டின்னா ஹெல்த்தியான ஃபுட்ட தா சாப்புட்ணு ஹெல்தியான ஃபுட்டுன்னும்போத் சொல்றோ நெறைய பேரு என்ன பண்றாங்கன்னா ஆயில் அந்த மாதிரியான ஃபுட்டெல்லா எடுத்துக்கிட்றாங்க ஆனா அப்டி இருக்கக் கூடாது நம்ம ஹெல் த்தின்னு சொன்னோம்னா ஃப்ரூட்ஸ்ஸு அதுக்கப்பற அந்த வெஜிடபிள்ஸ் அதுக்கப்பற என்ன சொல்றது மீட்டு அ ஃபிஷ்ஷு ஒமேகா த்ரீ உள்ள ஃபிஷ் இதெல்லா அ சாப்ட்டாதா நம்மளோட ஒடம்பு வந்து ஆரோக்கியமாயிருக்கு சரிங்களா
கண்டிப்பா இந்த இன்ன இன்றைய காலகட்டத்துல பாத்தோமுனா நம்ம என்னாச்சுன்னா நீங்க சொல்ற மாரி ஆரோக்கியமான உணவு சாப்டணு அப்டின்னு நீங்க சொல்றீங்க ரைட்டு தா ஏன்னா நம்ம ஆரோக்கியமான உணவு சாப்டாத கால சாப்டாதனால மட் ட்டுதா நம்முளுக்கு வந்து இப்போ வந்து கை வலி கால் வலி அந்த மாரி ப்ராப்ளம்லா ஏற்படுது ஏன்னா எனக்கு வந்து நா டக்டர்ட்ட எனக்கு நா டாக்டர்ட்ட போம்போ என்னாச்சு அப்டின்னா டாக்டரே எனக்கு என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்க வந்து ஒரு வயசுல ஒ ஒன் மந்தலருந் து ஒரு மாச வர கொழந்தையளுக்கு வந்து நீங்க வந்து நல்ல பழக்கக்க நல்ல சாப்பாடு உணவுகள்லா நீங்க கொடுக்கணு அந்த உணவுகள் தா அந்த கொழந்தைகளுக்கு பெரிய வயசுல வந்து ஆ வ ஆ அவங்களோட பலமே அப்டின்னு சொல்லி சொன்னாங்க அத னால ஏ பொண்ணுக்கு வந்து நா வந்து சின்ன வயசுலயே என்ன பண்ணே அந்த உளுந்தங்கஞ்சி அதுக்கப்றோ ராகி கம்பு சோளம் அந்தமாரி மில்லட்ஸ்க்குள்ள ஐட்டலா நா குடுத்தே பட் குழந்தைகள் ரொம்ப ஆரோக்கியமா தா இருக்காங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம உணவு பழக்க வழக்க எ என்னா ஒரு வாட்டுன்னா என்ன சொல்றன்னா ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நல்ல உணவு பழக்க மிகவு அவசியமான ஒன்றாக நம்ம இதுல இருக்கு ஏன்னா நம்ம தினமு என்ன பண்ணணு சத்தான உணவுகள வந்து சாப்படணு காய்கறிகள் பழங்கள் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் பருப்பு வகைகள் அப்ற வந் தானியங்கள் இதெல்லாமே நம்ம உடலுக்கு வந்து ஒரு சத்தாக தேவப்படுது இதனால நம்ம என்ன பண்ணணு இதெல்லா டெ டு ல டெய்லி நம்ம லைஃப்ல எடுத்துக்குடணு இது பிறவு காலை உணவா என்ன பண்ணணு காலை உணவு வந்து எப்பொழுதுமே தவிர்க்க கூடாது நம்ம காலைல ராத்திரி ஃபுல்லாவே நம்ம ஒரு ஏ செவன் ஓ க்ளாக் ராத்திரி சாப்ட்டோன்னா காலைல வர நம்ம வந்து நைட் ஃபுல்லாவே நம்ம வந்து எம்ட்டியா தா இருப்போ எப்பொழுதுமே காலை உணவு என்ன பண்ணக்கூடாது தவிர்க்க கூடாது காலை உணவு வந்து நம்ளுக்கு நாள் முழுவது தேவையான ச சக்திய வந்து அழிக்கிறது ஏன்னா இந்த இந்த வந் தினமு நம்ம சரியான நேரத்துல வந்து உணவு சாப்டுறது வந்து ஒரு நல்ல பழக்க வழக்கமா இருக்கு இதுவே நீ உங்களுக்கு பசி எடுக்கலன்னு மதிய சாப்பாடுக்கூட நீங்க ஸ்கிப் பண்ணலா ஆனா காலைக்கு சாப்பாடு வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து தள்ளி போடக் கூடாது ஏன்னா நம்ம உலக் ஒ ஒரு சரியான நேர த்துல வந்து உணவுகள சாப்புடு பொழுது வந்து என்ன ஆகுது அப்ட்ன்னா நம்மளுக்கு வந்து ஆ சரியான ஜீரணமாகுறது இன்னொன்னு வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க நம்ம உணவு பழக்கத்த வந்து சாப்பிடு போது நம்முளுக்கு தேவையான சக்திகள் வந்து டைமுக்கு டைம் கெடைக்குது ஒரு நேர நம்ம காலையிலயே பாருங்க எனக்கெல்லா அந்த ப்ராப்ளம் இருக்கு காலையில எட்டு மணி ஒம்போது மணிக்குள்ள நா சாப்படல அப்புட்ன்னா இருந்துருவே ஆனா சாப்புடல அப்புட்ன்னா எனக்கு அந்த மதிய மதிய ஃபுல்லால சாய்ங்கால வர அந்த டைட்னஸ் எனக்கு ஒரு மாரியிருக்கு அதனாலயே நா என்ன பண்ணுவே காலைல எந்திச்சோன்னே எட்டு மணி எட்ரைக்கெல்லா நா சாப்ட்ருவே
கண்டிப்பா நீங்க சொன்ன மாணிக் கு காலை உணவுகள வ ந்து அ சாபவிதா நமக்கு உடல்லுக்கு மோசமாகும்னு நீங்க சொல்றீங்க அது உண்மதா அதே சமயத்துல இன்னோன்னு சொல்லணும் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுனா ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பா நம்ம எடுத்துக்கடனோ சரீங்களா ப்ரோட்டீன்னா என்ன சொல் த ப்ரோ ப்ரோட்டின்ல உள்ள சுண்டல் முட்ட கொழந்தைகளுக்கு கண்டிப்பா என்ன பண்ணணோனா அந்த ப்ரோட்டீன் சம்பந்தமான பால் முட்ட பருப்பு வகைகள் இதெல்லா நீ குடுக்கணோ ஆனா ம் நீங்க வந்து சில் சில பேரண்ட் என்ன பண்றாங்கனா ஐயோ டெய்லி முட்ட குடுக்க கூடாது குடுக்க மாட்டுக்காங்க ஆனா அதுல ப்ரோட்டீன் இருக்கு அதனால அந்த முட்டய வந்து கொழந்தைகளுக்கு வந்து எவ்ரி டே கொழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கி அந்த முட்டைய வந்து எல்லா நாளுக்குள்ளும் எடுத்துக்கிடணோ அதே மாரி நம்ம வந்து இந்த மாரி கொ ழந்த ஃபாலோ வந்து நம்ம வந்து ரொம்ப தவிர்க்கணோ ஏன்னா இப்ப பீஸா பர்கர் அந்த என்ன சொல்றது ம் க கட்லெட் அந்த மாதிரி அதுக்கப்புறம் லேட் இந்த மாரி உணவுகள வந்து நம்ம வந்து ஸ்ப்ர பிரெஞ்ச் ஃரை இந்த மாரி உணவுகள வந்து நம்ம தவிர்க்கணோ சரிங்களா இதெல்லா இதெல்லா சாப்ட்டா நம்ம உடல் நலத்துக்கு வந்து ம் நறைய தீங்குதா விளைவிக்கோ அதனால என்ன பண்ணும்னா இந்த மாரி ஃபு ட்ட வந்து அவாய்ட் பண்ணிணு ஹெல்த்தியா நீங்க சொன்னீங்கல்ல சிறுதானியத்துல கம்பு சோளம் ராகி இதெல்லா நம்ம சா நம்ம வந்து தோசையாவோ கஞ்சியாகோ கூழ் மாரியோ நம்ம எடுத்துக்கிடணோ இன்னு அந்த ராகி இருக்குல்ல ராகி நல்லா ஊற வச்சு மொள கட்டி அத காய வச்சு எனெல்லே காய வச்சு அத பவுடர் பண்ணி கொழந்தைங்களுக்கு கொடுத்தா வந்து ரொம்ப நல்லது எலும்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றா அன் ரொம்ப நல்லது ஏன்னா பெரியவங்க சொல்லி தா நானோ பண்ண ஏன் கொழந்தைங்களுக்கு அவுங்க அடிச்சா அவ்ளோ வலிக்கோ அந்த மாரி ஸ்ட்ராங்கா இருக்கு அதே மாரி கொழந்தைங்களுக்கு தினமும் என்னன்னா தண்ணீ கொடுக்குது ரொம்ப அவசியோ தண்ணி குடுக்கறதுனால அந்த பிள்ளைங்களுக்கு வந்து யூரின் நல்லா பாஸ் ஆகோ ஒடம்பு கொஞ்சோ எனர்ஜியா இருக்குற மாரி இருக் தண்ணி குடிக்காம அ நறைய தொற்று ஏற்படுது இப்பலா அதே மாதிரி நமக்கு வந்து அ ஒரு தண்ணி குடிக்குன்னா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சுட்டு இருக்கக் கூடாது நம்ம ஓடம்புக்கு எவ்ளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி குடிக்கணு உடற்பயிற்சி செய்யணு அதே மாரி உடற்பயிற்சி செஞ்சா மட்டும் போதாது யோகா அந்த மாரியும் நம்ம செய்யுணோ இம இத இதன் மூலம் நல்ல பழக்க வழக்கத்துல நம்ம கத்துக்கிட்டனாலே நம்ம நோய் நோய் நொடி இல்லாம இந்த ஒலகத்துல வந்து வாழலா அதே மாரி ஆரோக்கியமான உணவை நமக்கு நம்ம நமக்கு வந்து என்ன என்ன அளிக்கி அப்டீன்னு தெரியுமா உங்களுக்கு இப் நம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஃபர்ஸ்ட் வ சொல்றதுன்னா உடலுக்கு தேவையான சக்தி அளிக்கிறது சரியா அதே மாரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது இப்போ வந்து இங்க வந்து என்ன சொல்றது விட்டமின்ஸ் சி அ ஒமேகா த்ரீ இந்த மாரி உள்ள புட் அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா சளி தொந்தரவு இந்த மாரி சிலவங்களுக்குலா லேசா ச ம் வெளியே போனாலே தும்மல் வரோ அலர்ஜி இந்த மாரிலா இருக்கோ அதுக்கு வந்து நீங்க வந்து நம்ம ஒடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கணும் அதுக்கான ஃபுட்ட வந்து நம்ம நம்ம டெய்லியும் வந்து நல்ல விதமான ஃபுட்ட பேலன்ஸ டயட்டையோ எல்லாமே வெஜிடபிள்ஸ் காய்கறி பருப்பு வகைகள்லா எடுத்துக்கிட்டதுனாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்புச் சத்தி அதிகமாயிரோ இந்த உணவு வந்து ஆரோக்கியமான உணவ எடுக்கறனால இன் இன்னோனு என்னன்னா உடல் வளர்ச்சி வந்து அ உதவுகிறது நீங்க நறைய பேர பாத்துருப்பீங்க ரொம்ப ஒல்லியா வயிறு ஒட்டி போய் இருப்பாங்க அவுங்களுக்கு வந்து அவுங்க சாப்டாமல்லா இல்ல ஆரோக்கியமான உணவ சாப்பிடாமதான் அவுங்க அப்டி இருக்குறாங்க சரியா அ அதுக்கப்றோ உடல் எடைய வந்து எ கட்டுப்படுத்திறே இந்த மாதிரிலா ஃபுட்டு சாப்டும் போது உடல் எடைய வந்து கட்டுப்படுத்திறதே நல்லா ஆரோக்கியத்த வந்து அ பராமரிக்கிறது இந்த மாரி ஆரோக்கிய உணவா சாப்டுறதுனால நம்ம உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாவு இருக்கு
கண்டிப்பா நீங்க சொல்றதும் உண்மதான் தோழி ஏன்னா நம்ம அ ன்றாட வாழ்க்கைல வந்து இப்ப என்னன்னா காலை உணவு தருகிற சொன்னன் அதிகமான எண்ணெய் பொருட்கள் அதிக சர்க்கரை மற்றும் அ உணவுகள வந்து நம்ம குறைவா சாப்பிட வேண்டும் ஏன்னா குளிர் பானங்கள் அப்பறம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எல்லாம் நம்ம தவிர்த்தா நல்லது நம்ம உடலுக்கு அதுக்கு பதிலாக நம்ம இப்ப என்ன பண்ணோனா வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட உணவுகள வந்து சாப்படணோ தினமும் நம்மளுக்கு என்னன்னா போதுமான அளவு வந்து இப்ப நீங்க சொன்னீங்கலையா தண்ணீர் குடிக்கணும் இவ்ளோ வெய் ட்டுக்கு தகுந்தால நம்ம வந்து கோப்ரேட் பண்ணி தண்ணி குடிக்கணும்னு சொன்னீங்க உணவு என்ன பண்ணணோ நம்ம குழந்த நன்றாக மென்று சாப்பிட்டு அந்த மாரி சாப்பிடும் போது வந்து நம்ம சாப்பாடு வந்து வீணாக்காம இருப்போம் தேவையான அளவுக்கு மட்டும் நம்மளுக்கு எடுத்துக்கிட்டு சாப்பாட சாப்பிடு வ சாப்பாடு வீணாகாமல் நம்ம தவிர்க்கப்பட முடியும் ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்ப ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் வந்து நம்ம வந்து நம்ம என்ன நன்மை என்னன்னு சொல்லப்போனா நோய் வராமல் இருந்து பாதுகாக்கப்படுகிறது நம்மள இப்ப உடல் வலிமை அதுக்கப்புறோ நல்ல வளர்ச்சி அப்புற இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிடற உணவு வந்து என்ன ஆகுதுன்னா சுறுசுறுப்பான வாழ்க்கையை வந்து நம்மளுக்கு சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை வந்து ந கிடைக்குது எனவே என்னன்னா ஆனா அ அதனால வந்து என்ன ஆகுதுன்னா ஆரோக்கியமான உணவுகளும் பழ வகைகளும் வந்து நம்ம நறைய சாப்பிடும் பொழுது வந்து இதுல வந்து எல்லாம் பிரச்சனையும் இல்லாம நம்ம வந்து முழு நல்ல இதா நம்மளால வாழ முடியுது
கண்டிப்பா இப்ப குழந்தைங்கள பொறுத்து
தமிழர்கள் என்ன பண்ணாங்கன்னா இயற்கையோட இணைந்து வாழ்ந்தாங்க இந்த மாதிரி இயற்கையோட இணைந்து வாழும் போது வந்து என்ன ஆகுதுன்னா அவர்கள் உன்ற உணவுகளை பாத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானதான் இருந்துச்சு கம்பு சோளோ திணை சாமை வரகு இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள தான் வந்து ஆஹ் பண்டைய கால தமிழர்கள் எல்லாம் சாப்பட்டாங்க இந்த உ இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது வந்து என்னன்னா அவுங்க வந்து காட்டுல அவங்களே பயிரிட்ட கீரைகளும் பழங்களும் காய்கறிகளும் அவங்களே விளைவிச்ச செயற்கையான முறையில வந்து கிருமிகள் ரசாயனம் எதுவுமே பயன்படுத்தாம விளைவிச்ச கீரை கீரைகளும் அப்புற ந்து காய்கறி பழங்கள சாப்டுவது மூலம் வந்து அவுங்க ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்கன்னு நான் சொல்ல வருவேன் என்னோட கருத்து
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப எல்லாம் நீங்க சொல்ற மாரி கீரைகளை வந்து கொழந்தைங்க எடுக்கவே மாட்டுக்காங்க அது வந்து ரொம்ப நல்லது கீரைகள் சாப்பிட்டா அதில் அயர்ன் இருக்கு சிலக்கீரைகள் கோல்சியம் இருக்கும் மெக்க மெக்கானிஷியம் இருக்கும் அந்த மாதிரி சத்துக்கள் இருக்கனால அவங்க என்ன பண்ணுணா ஹகீரைகள் வந்து கண்டிப்பா வாரத்ல் ஒரு நாள் கொழந்தைளுக்கு பருப்பு போட்டு சலவங்க பொரியல் பண்ணா சாப்ட மாட்டாங்க ச நல்ல பருப்பு போட்டு கடஞ்சு மத்த வெச்சி கடஞ்சு அந்த மாரி நெய் விட்டு க்கும் போது அந்த குழந்தைகளுக்கு வந்து நல்ல இரும்பு சத்து அதிகமா கெடைக்கு இது மூலோ அயன் அயனோ அவுங்குளுக்கு ஒடம்புல வந்து அதிகமாகும் கீரைகள் அதே மாரி ரொம்ப நல்ல கீரை என்னன்னா வெந்தயக்கீரை முருங்கை கீரை இதெல்லா கொழந்தைங்களுக்கு வந்து அவுங்க சூப்பு வெச்சு மாரி குடுக்கலா கொழந்தைங்க சாப்பிடலா சூப் மாரி வச்சு கொடுத்த அந்த கொழந்தைக்கு கண்டிப்பா ஆரோக்கியமான உணவு கொடுக்கறது மூலம் அ அவுங்களு நல்லா இருப்பாங்க நம்முளு நல்லா இருப்போ கண்டிப்பா அவுங்கிட்ட இருந்து நறைய தகவல தெரிஞ்சுக்கிட்டேன் சகோதரி சரி நாளைக்கு பேசலா ஓகேவா பாய்
தோழி நமக்கான நேரம் முடிந்துவிட்டது
ஆமாம் தோழி முடிந்து விட்டது சரி நா எனக்கு சின்ன வெல இருக்கே நா அப்றமா பாக்குற ஓகேவா